ஹலோ
ஹலோ
சொல்லுங் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன்
சரிங்க சரிங்க ஒண்ணும் ட ஒரு சின்ன ஒ ஒரு பர்ச்சேஸ் ஒன்னு பண்ணனு
ஆஹ் ஓகே
இது மல்லிக கட தான
ஆஹ்
மல்லிக கட தானங்க
ஆமா ஆமா
சரிங்க இந்த மாதிரிதான் இது இது
உம்
இது நம்மகிட்ட வந்து பல்க் ஆர்டரு வேணும்
ஹலோ
அதான் உங்களுக்கு கால் பண்ணேன் அக்க பக்கத்துல விசாரிச்சேன் உங்க கட வந்து கொஞ்சம் இதுன்னு சொன்னாங்க
செரி ஓக்கே
அதனால வந்து உங்களுக்கு கே கால் பண்ணி கேட்டுக்கலானு அப்டினு பாத்தது
ஆஹ்
இப்ப பொருள்ளாம் ரொம்ப வெல கம்மியா விக்கிறாங்கன்னு சொன்னாங்களே அப்டிங்களா சேர் சேரி கோதும்மாவு அப்புறம் அந்த மைதா மாவு ரவ எல்லாமே து கிலோ கணக்குல நான் பர்ச்சேஸ் பண்ணோம் அது அந்த மூட் டுக்காக சொல்லுவாங்க பாத்திங்களா லூஸ்ல அந்த மாரி வந்து பர்ச்சேஸ் பண்ணனும்
உம்
அது என்ன வெலைக்கு வி்க்கிறீங்க நீங் மத்த கடைய கம்பேர் பண்றலோ உன் கடையில கம்மியாதான் விக்கிறிங்களோ
ஆமா ஆமா ஆமா
ஆ லிஸ்ட் நோட் பண்ணிக்கிறீங்களா
ஆஹ் சொல்லுங்க
ஒரு பத் து கிலோ வந்து இது கோதும
ம்
பத்து கிலோ மைதா
அப்புறம்
இதல்லாம் பஸ்ட்டு உங்ககிட்ட வந்து நான் சேம்பள் எடுக்கிறன் நானு பத்து பத்து கிலோவா
ஆ
சேம்பள் எடுக்கறதுன்னா நம்ப மூ்மெண்ட் ஆவுதான் அப்படினு பாப்போம் ஏன்னா ஆ விசாரிச்சு பாத்த இது லோக்கல் கம்பெனி தான் அப்படின்னு சொன்னாங்க
ஆ
எப்படி அதோட ப்ராடக்டோட தரம்லாம் எப்டி இருக்கும்
நல்லா இருக்கும்
இல்லைங்க நீங்க அத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் நீங்க
எக்ஸ்பிளைன் பண்ணணுமா
ஆமாங்க
ம் என்ன எக்ஸ்பிளனேஷன் வேணும்
அட இப்ப பொருளு வாங்குறோம் உன்கிட்ட அத பத்தி நீங்க எதனா சொல்லுவீங்க இல்ல அந்த பொருள் வந்து தரமா இருக்கும் இது இத்தன இது
ஆ ஆர்ட்டிபிஷியல் கலர்ஸ் எதுவும் இருக்காது
செரிங்க
நேட்ச்ரல் ப்ரடக்ட்டா தான் இருக்கும் எல்லாம்
ம் மோஸ்ட் ஆப் ரொம்ப நாள் இருந்த ப்ராடக்ட் எல்லாம் இருக்காது அப்பப்ப வரது அப்பப்ப போயிடும் சேல்ஸ் ஆயிடும்
சொல்றீங்களே அதெல்லாம் வந்து இல்லாமா ஆ சேரி சேரி
கரெக்டா லைஸ் பண்றதூ அதுக்கப் ப்ராடக்ட்னல
ஓகே
சேரிங்க நம்மளுக்கும் அந்த மாரி பொருள் தான் தேவை
இந்த மொளகா பொடியல்லாம் இருக்குதுங்களா அதுல
ஆ இருக்கு
என்ட அந்த அஞ்சு கிலோ பத்து கிலோ நூறு கிராம் நூறுகிராம் இல்லாத இந்த ஒரு கிலோல அரை கிலோல அந்த மாரில்லாம் இருக்குதுங்களா
இருக்கு
செரிங்க அதான் ஒரு நூறு க கிராம் இருநூறு கிராம் நூறு கிராம் இருநூறு கிராம்ல அந்த தரமா தானருக்கு உங்கிட்ட நூறு கிராம் எர்நூறு கிராம்
ஆமா வெல்த் ப்ராடக்ட்ஸு இருக்கு
செரிங்க செரிங்க அதுதா அந்த அஞ்சு கிலோ ஒரு கிலோல வந்து மொளகா பொடி இதுல்ல
ஆமா
ஒரு கிலோ மொளகா பொடில வந்து ஒரு ஒரு பத்து பாக்கெட்டு போட்ருங்க அர கிலோ மொளகா பொடில ஒரு பத்து பாக்கெட்டு
ஓகே
அ எல்லாத்தியுமே போட்டீங்கன்னா அ நம்மளுக் கொஞ்சோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அந்த மளிக பொருள்ல்லா இருக்கு ல்ல மல்லி மொளகா இந்த மாரி பொருள்ல்லா வந்து அந்த அளவுக்கு ஓட மாட்டேங்குது ஏன்னா அது வந்து சத்தோ பேக்ரவுண்ட்ல சத் த்தோ கேக்க கூடாதுங்க அதா மொளகா பொடி மொளகா மல்லி ஜாமா சொல்லுவாங்கல்ல இந்த கா மொளகா வர மொளகா அப்புறோ அந்த அது என்னது
மெளகு சீரகம்
அ
அ
இல்லேங்க இந்த மெளகு சீரகல்லா அதுல போடுவாங்களா மொளகாத்தூள் அரைக்கர்துக்கு.
ஆமா பெருங்காயோ
இதல்லா போடுவாங்களோ
ஆமா போடுவாங்க.
செரிங்க தெரிலிங்க ஏன்னா நா நெனச்ச வரிக்கு வெறு காஞ்ச மெளாகாவு மல்லி கொத்தமல்லி மட்டுந்தா போடுவாங்கன்னு கேள்விப்பட்டே இப்ப ம் ம். சேரி சே சேரிங்க நல்லதுங்க. அதான்ந்த போ எல்லா கொஞ்சோ நம்ளுக்கு தேவப்படுது. ரேட்டு கொஞ்ச அதிகமா போடாம
ஹலோ
ரேட்டு கொஞ்சோ அதிகமா போடாம கரெக்டா நியாயப்படி போட்டீங்கன்னா வாங்க்கிறே நானு.
குல அத்னால ரேட்டு அதிகமாதா இருக்கு
இல்லங்க மத்த எடத்துல கம்பேர் பண்ணி பாத்தா உங்கள்துல வந்து ரேட்டு கம்மியா இருக்கற மாரி சொன்னது இது பாத்த நானு. இங்க என்னமோ ரேட் அதிகமா இருக்குன்னு எடுத்ததே எடுத்தக்ல்லாம் எடுத் எடுத்தா எடுத்தபடியில வந்து ரேட் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்கள
ப்ராடக்ட்ட பொறுத்து மாறும்.
ஓ
சேரி சேரி சேரி ப்ராடக்ட்ட பொறுத்து அப்ப வேல மாறும் அப்டின்றீங்க.
ஆமா
சரி அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க ஆஹ் எல்லாப் பொருளையு நா வாங்கிகறே ஏன்னா உங்க சேல்ஸ்ல இருந்து வந்து கேட்டங்க இந்த மாரி வந்து நாங்க புதுசா ஆரம்பிச்சிருக்கறோ கம்பெனி இல்ல இது இதல்லா இருக் இது இந்த பொருள்னா பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டோ அப்புறம் மொளகா மல்லி அப்புற இந்த பாக்கிட்டு போதுமா இதெல்லா இருக்குதுன்னாங்க.
உம்
சேரி அதான் பல்கா அப்படியே நம்மகிட்டயே வாங்க்கிலாம் இது எப்படி மாச மாசம் நம்ப காசு கட்ற மாரியா இல்ல ஒரே அடியா கட்ற மாரியா நம்ம மாச கட்ற மாரி கெடச்சீங்கன்னா கொஞ்ச நல்லா இருக்கு
எப்டி அஃபர்டபுளோ அதுக்கேத்த மாரி பேசிக்கலா
சரிக்கா அதான் அந்த மாச தவணை மாரி கொஞ்சம் போட் அப்டி இல்லிங்ளா மாச மாசம் நம்ப அமௌண்ட்டு குடுத்தர்னொ
ஒக்கே
அதா நீங்க சொல்றத பொறுத்துதா நம்ம பொருள் எடுக்குறது என்ன ஏதுன்ட்டு கரட் டா சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாரி நம்ளு வந்து கொஞ்சோ பொருளு வாங்கி நா
ஓகே ஓகே
அந்த பிஸ்கட் ஐட்டனா அந்த நேச்சுரல்ல இந்த என்னது மூலிகை பிஸ்கெட்டுனா அதா விக்கிறீங்க அப்டின் கேள்விபட்ட இது சிறுதானிய பிஸ்கெட்டு
ஆ ம் ம் ம் ம்
மாரி வந்து சிறுதானிய பிஸ்கெட்டு அப்றோ இந்த டயப்ரட்டிஸ் பிஸ்கெட்டு்
ஆம்
அந்த மாரி வந்து ஐட்டங்கள் தா இங்க நறையா தேவபடுது ஃபுல்லா எல்லா வந்து இந்த சுகர் பேஷண்டா இருக்காங்க இந்த சைட்லா
ஓக்கே
அவன்ல்லா கொஞ்சோ அந்த மாரி ஏன் இத்தனைக்கு நானே வந்து அந்த பேசன்ட் தா எனக்கே வந்து ஒரு நாலஞ்சு பிஸ்கட் வாங்கி வாயில போடுவ சக்கரலா வந்து மூட்ட என்ன வெலைங்க விக்குது ஒரண்டா
ஆ ஆ ஆ வரு
சேர் சேர் சேரி பாத்துக்கோங்க கொஞ்ச வலைய கொஞ்சோ மட்டு கொறச்சி மொத டைம் எடுகுற அதனால வெலைய கொஞ்சோ அதிகமா போடாம கொறச்ச மாரி போடுங்க ஓட்டனங்ளுக்கு பேஸ் த பண்ணி குடுத்தீங்கனா நம்ம வந்து ரெகுலரா அவ்ககிட்ட பொருள நாமளே எடுதுகுறோ தெரிங்ளாங்க
செரிங்க
ரைட்டுங்க அப்ப அண்ன கடைக்கு நம்ம நாளைக்கு நெரா வரோ
வாங்க வாங்க
றோ இப்ப லிஸ்ட்டு மட்டு நா போட்டு வச்சிருக்குற இது இது இத்தன இத்தன வேணுட்டு அந்த லிஸ் ட்டுக்கு ஏத்த மாரி நீங்க பாத்துகோங்க எனக்கு அது வந்து எவ்ளோ வெல விக்கு எவ்ளோ அதாது டோடலா ஒரு அமௌண்ட் டு போடுவீங்கில எனக்கு அந்த மாரில்லங் அமௌண்டா போட்டு எனக் குடுக்குறீங்ளா சேரிங்க ஆ பின நாளைக் காலைல வரன் காலைல வந்து கடைல வந்து பாக்குற ரைட்டுங்க அடி டுங்களா ஆ நன்றிங்க